ம்
எப்டி இருக்கீங்க?
ஆ நா நல்லா இருக்கே நீங்க எப்படி இருக்கீங்க?
நா நல்லா இருக்கே உங்கள பாத்து ரொம்ப நாள் ஆச்சு ஊ ர்ல எல்லாரு எப்பிடி இருக்காங்க?
ஆமா ஆமா ப்ரதர் நானு உங்கள பாத்து ரொம்ப நாள் ஆயிடுச்சு. எல்லாரு நல்லா இருக்காங்க. அங்க வீட்ல எல்லாரு எப்டி இருக்காங்க?
எங்க வீட்ல எல்லாரும் நலம் சேரி நீங்க இந்தவா சொல்லுங்க
இல்ல ஒரு தடவ நீங்களு இங்க வந்து ஊருக்கு வந்துட்டு போயி ப ப வந்துட்டு போகலா இல்ல வந்துட்டு போயி இங்க ரொம்ப நாள் ஆயிடுச்சு நானு ஒவ்வொரு தடவயு சொல்லிக்கிட்டே இருக்கே
எனக்கு வந்து அந் த ஊர்ல இருக்கிற வெயில் என்னால தாங்க முடியவில்ல. இங்க வந்து கொஞ்ச குளிரான இருந்து நா பழகிட்டே. எனக்கு வந்து இப்பல்லா வெயில்ப்ல போம்போது வந்து உடம்புல எல்லா அலர்ஜி வருது. என்னால அது தாங்கிக்க முடில
ஓ அப்பிடியா? ம்ஹூம் ஆமா எ வெயில் வந்து ரொம்பவே அடிக்கதா செய்து. கத்திரி வெயில்னு சொல்றாங்க மே மாசத்துல வருது. அது ரொம்பவே வெயில் அடிக்கதா செய்யுது. இத என்ன பண்றது சொல்லுங்க? நம்ம ஒன்னு பண்ண முடியாது எல்லா இந்த பருவநிலை மாற்ற த்தால ஏற்படற விஷயோ நம்ம கைல எதுவுமே கெடையாது
இல்ல எனக்கு வெ வெயில்னு இல்ல. எனக்கு வந்து ரொம்ப டைட்டான ட்ரெஸ்ஸு இல்லன்னா வந்து சாப்பறப்ப வந்து வேர்கடல ஆ மீன் வகைகள் இதெல்லா சாப்ட்டேன்னா எனக்கு ஒத்துக்க மாட்டேங்குது. இதுக்கு எதாவது தீர்வு இருந்தா எனக்கு சொல்லுங்க.
ஏ இது எந்த ஒரு தீர்வு இல்ல. நல்ல இது காய் கர காய் கீர வகைகள் பழ வகைகள் சாப்ட்டு நல்லா நீங்க இருந்தாலே வந்து நீங்க அடைஞ்சுதா வந்து முக்கியமா பேக்டு பண்ற உணவகத்த ஃபுட்ட வாங்கி சாப்படாதீங்க. அதுல என்ன கலந்திருப்பாங்க என்ன கலக்குறாங்கன்னு நமக்குமே தெரியாது. யாருக்குமே தெரியவே தெரியாது. நீங்க இன்னொன்னு படிச்சு பா்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியு அந்த ஐ என் எஸ் என்னென்னமோ எழுதிருப்பாங்க அது நமக்கு தெரியாதனால அத பத்தி அதெல்லா வாங்கி சாப்டாதீங்க நல்ல உணவ சாப்டுங்க. சாப்ட்டு
உங்க வாய்ஸ் மெதுவாக கேக்கிறது. ஏன்னா நீங்க ஹெட்செட்ல பேசுறீங்கன்னு நெனைக்கிறேன். எனக்கு உங்க வாய்ஸ் சரியா கேக்கல.
ஆ ஆமா ஆமா நான் ஹெட்செட்லதா பேசுறே இப்ப உங்களுக்கு எப்டி
இப்ப ரொம்ப தெளிவா கேக்குது எனக் கு
ஓ சேரி சேரி ஓகே ஓகே ஆமா இது கொஞ்ச சுலபமா இருக்கு ஹெட் செட் போட்டு பேசுறது ஒரு எடத்துல நம்ம போன வச்சுக்குலா அதுனாலதா
நானு ஒண்ணு வாங்கனு ஒண்ணு எவ்ளோ ஆகும் இந்த மாரி ஒரு ப்ளூடூத் ஹெட்செட்
அதாவுது இது நெறைய ரேஞ்ச் வச்சுருக்காங்க உங்களுக்கு வந்து இந்த காதுல மட்டு வச்சுக்கிற மாரி பஸ்ட் வச்சுக்கிற மாரி இருக்கு இல்ல கழுத்தோட இருக்கட்டு இருக்கு ஏ இருக்கறது இல கேக்குற கால் எங்க வச்சுக்க வச்சு வந்து எனக் அந்தளவு வந்து பிளி கில அதுனால நா வந்து இந்த புளூடுத் ஒன்னு கழுத்த ஒட்டி இருக்க பாதிங்னா அந்த மாரி நா வாங்கி போட்டு யூஸ் பண்ணிட்டு இருக்கே இது கொஞ்ச நல்லா ஒழைக்கிது அத விட கம்பேர் பண்றப்போ
சேரி
கிரிக்கெட்
நைட் சாப்டீங்ளா
சாப் டேங்க நானு
ஓ சேரி ஆ நா இன்னைகே பாப்பேன்
ஓகே இந்த தடவ ஐ பி எல் உங்களுக்கு புடிச்சுருந்ததா
ஆ ரொம்ப புடுச்சுருந்தது நா அச்சன்ட சொல்ல போனா வந்து நா வந்து எனக்கு ஆர் சிபியோடைய மிகப்பெரிய பேன் நா சொல்லலாம் சோ எனக்கு அதுல ரொம்ப திருப்திகரமா இருந்தது அவுங்க ரெண்டாவது முறையும் கோப்பய அடிக்கிறது எனக்கு ரெட்ட சந்தோஷத்தயே இருக் கது நன்சு
ஆமா போன தடவுகளும் அவுங்கதா ஜெயிச்சாங்கல்ல போன தடவை எல்லாம் ஜெயிச்சப்ப வந்து முதல் தடவனால வந்து விராட் கோலி வந்து அழுக ஆரம்பிச்சுட்டாரு
ஆமா அது எல்லாரும் வந்து அது லக்கு அது வந்து ஏதோ அதிர்ஷ்டம்னு சொல்லிட்டு இருந்தாங்க ரெண்டாவது முறையும் நடந்திருக்கு அதுதான் அதிர்ஷ்டம்னா நீங்க சொல்றீங்க அதுதா வந்து அதோட விட முயற்சிதான் பதினெட்டு வருஷமா கோப்பை அடிக்கன்றது என்னமோ உண்மைதான் ஆனா அடுத்த அடிச்சாங்கல்ல யார் சொல்ற யாருகண்டா அடுத்த வருஷம் அடிச்சாங்கன்னா இது மூண்ணயு அவுங்க ஜெயிச்ச மாரி இருக்காதா சொல்லுங்க
இல்ல ரஜத் பட்டிதாரோட தலைமையில விளையாண்டதுனால தா தா ஜெயிச்சுருக்காங்க இவ்ள நாள் ஜெயிக் கல இப்ப ஜெயிக்கிறாங்கன்னா தலைமை வந்து நன்றா நன்றாக இருந்தது இந்த வாட்டி
ஆ அப்டியும் நம்ம சொல்லலாம் அதுவும் ஒரு ஒரு பக்கத்துல சொல்றது உண்மைதான் அப்புறமே பாத்தோம்னான் வந்து ஆட்கள் அதாவுது அவங்களோட பிளேயர்ஸ் பாத்தீங்கன்னா அவுங்க நல்லா செலக்ட் பண்ணிருந்தாங்க இந்த தடவ அதுவுமே ஒரு முக்கியமான விஷயந்தா மித்த அணிய கம்பேர் பன்றப்ப இங்க நல்லாவே வருது பேட் பேட்டிங்கு வந்து நல்ல ஒரு பிளேயர்ஸ் வந்து இருந்தாங்க
ம் ம அப்டியே ஆப்போசிட்டா சி எஸ் கே பாத்தீங்கன்னா சரியாவே டீம் எடுக் கல அதுனால வந்து தோத்துட்டாங்க எளிமையா தோத்துட்டாங்க
ஆமாமா அது உண்மைதா அங்க யாரு அந்த அணில வந்து யாரு நல்லா விளாடுறவங்க கண்டிப்பா இல்லவே இல்ல எல்லாருமே வந்து நாங்க இவர நம்பிருக்கோம் நாங்க அவர நம்பிருக்கோம் சொல்றாங்க தவிர அந்து ஒரு அணி வந்து ஒரு அணியாவே மொத்தமா சேத்து விளாடுனுன் தோன்சு
நம்ம டி வி டி வில கிரிக்கெட் பாக்குறத நிப்பாட்டாம நம்மளும் வந்து உடற்பயிற்சி பண்ணணு நம்ம வந்து வீட்ல சும்மாவே உக்கார கூடாது வெளியே நம்மளும் போயிட்டு ஏதாவது ஒரு விளையாட்டுல கலந்துகிட்டு விளையாடணும்
கண்டிப்பா அட்லீஸ்ட் நம்ம வந்து விளையாடு ரோமோ இல்லயோ நைட்டு போல சாப்புட்டோம் அப்பிடின்னா நம்ம வந்து கொஞ்ச நடந்து குடுக்கறது எல்லா மருத்துவ டாக்டர்சும் சொல்ராங்க நம்ம ஒரு பத்து நிமிஷம் கண்டிப்பா நடக்கனும் அப்பதான் ரத்த சக்கர அளவு வந்து ரொம்ப அதிகமா ஆகா நம்ம வந்து இவுங்க நல்லா இருக்கும்ன்னு சொல்றாங்க எங்க சாப்டோனே நம்மதான் படுத்துருவோமே
நான் வந்து கிரிக்கெட்ட பாக்குறத விட டேபிள் டென்னிஸ் விளையாடுவேன்
டேபிள் டென்னிஸ்
ம் நான் டேபிள் டென்னிஸ் டெய்லியுமே ஆஃபீஸ்ல விளையாடுவேன்
நீங்க இது இந்த மாரி ஏதாவது விளையாட்டுல ஆ கலந்துக்குவீங்களா
ஆ நான் வந்து ஷெடூல் நல்லா விளையாடுவேன் நானு
செட்டில் ரொம்ப விளையாடுவீங்களா வேற என்ன விளையாடுவீங்க ஸ்விம்மிங் பண்ண தெரியுமா உங்களுக்கு
இல்ல இல்ல அது இப்பதான் நான் வந்து கத்துட்டுருக்கேன் நானு எனக்கு உள்ள வந்து மூச்சு மூச்சு வந்து பிடிச்ச என்னால வந்து நீச்சல் அடிக்க ரொம்ப கஷ்டமா இருக்கு சோ இப்பதான் நான் முழுங்கவே கத்துட்டு இருக்கேன் போக போக கத்துப்பேன்னு நான் நெனக்கிறேன்
ஆக்சுவலி ஸ்விம்மிங் வந்து சின்ன வயசுல இருந்து கத் கத்துக்கிட்டாதான் நல்லது ஒழுங்கா ஸ்விம் பண்ண வரும்
நீங்க சொல்றது கரெக்ட்டு சின்ன வயசுல வந்து சின்ன சின்ன கை சின்ன சின்ன கால் ஈஸியா வந்து நம்ம நீச்சல் அடிச்சிடலாம் இருபது இருபத்தஞ்சு வயசு முப்பது வயசு ஆக போறப்போ வா வந்து பண்ணுன்னா எப்படி பண்ண முடியும் அது ரொம்ப கஷ்டம்தான் இருக்கறதுலயே
ம் அதுவும் கரெக்ட்டு தான் ஆனா ஏதாவது ஒரு வகையில வந்து ஏதாவது ஒரு ஸ்போர்ட்ஸ்ல நம்ம ஈடுபடுறது வந்து நம்ம உடலுக்கு ரொம்ப நல்லது
ஆ கண்டிப்பா கண்டிப்பா நீங்க சொல்றதும் கரெக்ட்டு தான் நீங்க பாத்தீங்களா குற்றாலத்துல நல்லா வந்து சீசன் சீசன் தொடங்கிருச்சு போல நல்லா அருவியில வந்து நல்லா வந்து தண்ணி வந்து விழுகுது
ஆமா போன வருஷம் நாங்க குற்றாலம் போனோம் ரொம்ப அருமையா இருந்துச்சு இந்த வருஷம் வந்து என்னதான் ஆ சீசன் நல்லா இருந்தாலும் ஒரு சில ஆ அருவிகள்ல வந்து தடை செய் செஞ்சிருக்காங்க ஏன்னா வந் து அங்க வந்து ரெனோவேஷன் பண்றாங்க அதன் காரணமாக பொதுமக்களை வந்து குளிக்காத விட மாட்டறாங்க
ஓ அப்படிங்களா இது எனக்கு தெரியாது எனக்கு குற்றாலம்னு நெனச்சா வந்து எனக்கு இந்த பார்டரு கடையில சாப்பிடுறதுதான் ஞாபகம் வருது தவிர வேற எதுவும் எனக்கு அந்த அளவுக்கு ஞாபகம் இல்ல
ஆமா பார்டர் கழையில மூணு வகை குழம்போட அந்த புரோட்டா சாப்பறதுக்கு ரொம்ப நல்லா இருக்
ஆ ஆ ஆமா
நான் போன வருஷம் வந்து பார்டர் புரோட்டா போபோது நறைய கூட்டம் இருந்துச்சு ரொம்ப நேரம் கிட்டத்தட்ட ஒரு மணி நேரம் வெயிட் பண்ணிதான் ஆ ஃபுட்டு வந்து கொண்டு வந்தது வீட்டுக்கு
அடிங்களாங்க ஆமா அங்கேயுமே ரொம்ப கூட்டு இருக்கதான் செய்யும் ஏன்னா எல்லாருமே நம்மள மாதிரி குற்றாலத்தை குளிச்சுட்டு பார்டரு கடைல சாப்பிடணும்னு ஒரு ஆவலோட அலாதி பிரியத்தோட வருவாங்க நம்ம என்ன சொல்றது நம்மள ஒ ஆப் த ஒரு ஆள் தானே நம்மளுமே
ம்ம் அதுவும் உண்மைதான்
உம் இன்னொன்னு பார்த்தோம் அப்படின்னா எனக்கு அந்த மங்குஸ்தான் ரம்புட்டான் படங்கள் பாக்குறப்போ எனக்கு ரொம்ப ரொம்ப ஆசையா இருக்கும் கா நான் நினைச்சேன் இந்த ரெண்டு விஷயம் பட்டு தான் கண்ணுக்கு வருது எங்க இங்க ஊர்ல அம்புட்ட அம்புட்டு வெலை வச்சு வைக்கிறாங்க சொல்ல முடியாத அளவுக்கு வெலை வச்சு வக்கிறாங்க ஆறு பழம் தான் நிக்குது அந்த ஆறு பழம் இருநூத்தி நுத்தி ஐம்பது கிராம்ன்றாங்க அதுக்கு வந்து வெலை நான் வந்து நூத்தி எண்பது ரூபாய் இருநூறு ரூபா் குடுத்து வாங்கறேன் ஆறு பழத்துக்கு நான் வந்து இருநூறு ரூபா குடுத்து வாங்குறேன் அதை பிரிச்சோனா இத்தநுண்டா இருக்கு சின்னுன்டா இருக்கும் பழம்
இல்ல அது அப்படி இலல இப்ப நீ குற்றாலத்துல அஹ வாங்கி சாப்பிடுறது வேற இங்க நீங்க வந்து ஹ வேற ஊர்ல வந்து அத பறிமுதல் பண்ணி இம்போர்ட் பண்ணி பண்றது வேற அது வந்து இந்த ஊரு ணும்னா லாரி வாடகை ஆஹ் நடுல வந்து எவ்வளவு கை மாத்தி அது வருது அது நடு நடுவுல கூலி வேலை எல்லாம் போய் தான் இங்க காசு அதிகமாககுது அந்த ஊர்ல வெளைஞ்சு சாப்பறது வேற வேற ஊர்ல அது ஆஹ் வந்து அதை வாங்கறது வேற
உம் நீங்க சொல்றதுக்கு வாஸ்தவம் தான் கரெக்ட் ப் இருந்தாலுமே வந்து ஒரு அளவு மீறி இருக்கிற மாதிரி இருக்கு வேற வழி இல்லாம அது மாசத்து வருஷத்துல ரெண்டு மாசம் மூணு மாசம் தான்ந்த பழம் கிடைக்கும்னு சொல்லி அத ஏதோ காசு குடுத்து ரொம்ப அதிகமா காசு குடுத்து வாங்குற மாதிரிதான் எனக்கு எப்பயுமே
அளவுக்கு மீறி அ அளவுக்கு மீறி விளை வச்சு வக்கிறாங்கன்னா இன்னொரு காரணம் என்ன இருக்கும்னா ஆஹ் ரொம்ப ரொம்ப கம்மியா விளைஞ்சிருக்கும் இந்த வருஷம் அந்த பழங்கள்
இருக்கலாம் அப்புறம் இந்த மங்குஸ்தான்னு சொல்றாங்க அந்த பழம் நீங்க கேட்டுருக்கீங்களா
நான் நன்னா கேள்விப்பட்டிருக்கேனே அது வந்து கேன்சர் வியாதிக்கு அஹ் வராம த தடுக்கறிறதுக்கு அது சாப்பிடுவாங்க சுகர் இருக்கிறவங்களே அது சாப்பிடலான்னு சொல்லுவாங்க
ஆமா அந்த மங்குஸ்தானுமே அப்படிதான் இங்க அவ்வளவு வெல ரெண்டே ரெண்டு மங்குஸ்தான் எடுத்து வச்சு இரநூத்தி ஐம்பது கிராம் வந்துருது அதுக்கு வெல அதே மாதிரி நூத்தி இருபது ரூபா நூத்தி முப்பது ரூபா ரெண்டு பணம் உள்ள பிரிச்சோம்னா எதோ நம்ம பூண்டு இரு இருக்கும் பர்த்திங்களா ஒரு ஆறு பூண்டு இருந்தா எப்படி இருக்கும் அவ்ளோதான் அம்புட்டு தான் அதுக்கு நம்ம அம்புட்டு வெலை கொடுத்து சாப்பிடுற மாதிரி இருக்கு அது ஏன்னு நான் வந்து படிச்சு பார்த்தேன் அப்பதான் எனக்கு தெரிய வந்தது ஒரு மங்குஸ்தான் மரத்துல ஒரு பழம் கொடுக்கறதுக்கு என்ன சொல் பண்றது பதினெஞ்சுல இருந்து இருபது வருஷம் ஆகுமா ஒரு மரம் வந்து சில நேரத்தில இருபது வருத்தையும் தாண்டியும் கூட பழம் கொடுக்காதான் அதுக்கப்புறம் தான் ஒரு பழம் ரெண்டு பழம் காய்க ஆரம்பிக்கும்மா அதுனால தான் வந்து அது அரசி பழங்களின் அரசினு சொல்றாங்கலாம் அதான் ரொம்ப வருஷம் எடுத்து கத்துக்கிறதுதான் அதனாலயுமே கூட இதோட விலை ரொம்ப அதிகோம்னு சொல்றாங்க
அப்படியா இது இந்த தகவல் எனக்கு இப்பதான் தெரியும் செரி நாங்க எனக்கு இப்ப வந்து ஆபீஸ் போக நேரம் ஆயிடுச்சு நான் உங்களுக்கு அப்புறமேட்டு கால் பண்றேன்
ஆஹ் செரி செரி ஓகேங்க நன்றிங்க நன்றிங்க
நன்றி